ஹலோ
சார் சொல்லுங்க
வணக்கம் மேட மேடம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சார் நீங்க நல்லாருக்கீங்களா
ஓ நல்லா இருக்கங்க மேடம். ஆ கேக்குதுங்க நல்லாவே கேக்குது சொல்லுங்க.
சேரி சேரிங் சார் அப்புறங் சார் வெயில்லா ரொம்ப அதிகமா இருக்கு.
வெயிலா ஆமா
ஹலோ
வீட்டுக்கிட்டதா ஹலோ
கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல உங்களோட வெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டிவ்லா வந்துருந்தாங்க சென்னைலருந்து ஆ இங்க இங்கத்துக்கு அங்கத்துக்கு அவங்களோட கிளைமேட்யெல்லா எப்டியிருந்துச்சு சொன்னாங்களா ஏதாவது
நல்லாதாங்க இருக்கு. ரொம்ப எப்பேயுமே ஒரு ஹார்ட் ஃபீலிங் தா சூடு அதிகமா இருந்துட்டே இருக்குங்க. ரொம்ப கம்மியாருக்காது வெயிலு அப்புறோ வந்துட்டு எப்பயு ஒரு ஸ்வட்டிங் இருந்துட்டேயிருக்கு இப்ப வந்துட்டு இங்க வாங்கனதா ரொம்ப கூலிங்கா இருந் தோ ஒன் வீக் ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச் அப்புறோ வந்து இங்க ஒரு கொஞ்ச ட்ரெஸ்லிங் மலையா இருந்துச்சுங்களா. சாரல் மழ அதிகமா இருந்துச்சு அதுவு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுனு சொல்லிட்டு இருந்தாங்க போகவே மன சில்ல நாங்க இப்பலா ரொம்ப வந்து வெயில் அதிகமா ஆயிருச்சு இல்லைங் சார் கிளைமேட்டு ரொம்ப சேஞ்சு ஏனா மரங்கள் அதிகமா வெட்டிட்டாங்க. அதே மாரி காடுகளா இருந்த இடங்களலா அழி ச்சு நெறைய பில்டிங் கட்டிட்டாங்க. அதனால வந்து ஆ ஒரு சென்னைய பொறுத்து பொறுத்த வரைக்கூ ஒருத்த ஒரு எடத்துல பாத்தீங்ன்னா அதிகமா வெள்ள வருது ஒரு இதுல பாத்தீங்ன்னா மழ அ அதிகமா வருது அப்டி இல்லைன்னா மழையே இல்லாம வெயில் வாட்டி எடுக்குது எல்லாருமே ஒரு விதமான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையல தா இருக்குங்க சி இதுனால என்னன்னா இந்தஸ் சில ஒரு அஞ்சாறு வருடங்கள்லா வந்து என்னன்னா வெயில் அதிகமா இருக்குங்ளா அது வந்து இன்னுமோ ஆராய்ச் ஆய்சியாளர்களா கண்டுபிடுச்சிருக்காங்க என்னமோ ஒரு பேர் சொல்லிட்டு ஒரு இதுல அறிவியல் சார்ந்த பேர்தா அது அந்த இதுக்கு நோய் ஒரு மாரி வெயில்னால அது சடனா வந்து ஸ்ட்ரோக் மாரி வருதுங்ளாமா அதிக ப்படியான வெயில வந்து தாங்க முடியாதனால ரொம்ப அதிகமா வயது வய வயசுல இருக்காங்க இல்லலைங்ளா
ஆமாங்க ம்
ம் அவுங்களா என்னன் னா அந்த இந்த மாரி வெயில் அதிகமா வந்து இப்போ கொஞ்ச நாலு வருஷங்களா அது வந்து க்ளை க்ளைமேட் சேஞ்சுன்னு கூட சொல்லலா என்னா பருவநிலை மாற் ற்றங்கள் மழையோட இது வந்து தள்ளிப்போது இப்ப வெயிலோட இது வந்து து அதிகமா நடக்ககுறதுனால இந்த மாரி ஹீட்ஸ் சோ இப்போ வந்து அதிகப்படியா வரக்கான வாய்ப்புகள் அதிகோ ஆ இது வந்து ஒரு விதமான நோயின் கூட சொல்றாங்க சிலர்
இல்ல இல்ல அது அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரண மக்கள்தா வேற யாரு இல்ல ஆனா பரு அ ஓ இயற் க்கை வந்து என்னைக்கூ மாறாது மனுஷனா நம்மதா அத மாத்திட்டுருக்குறோ நறைய மரங்கள அழிச்சிட்டோ அந்த மரம்லா இருந்தாக் கூட அந்த அளவுக்கு சூடு தெரியாது கரெக்டான அந்த மாசத்துல மழ வரு அந்த சூடு வந்து வெயிலு வந்து தாக்கோ அவ்வளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இருந்துது இப்ப எல்லாமே நம்ம வந்டு ஸ்மார்ட் சிட் டி பண்ணு அத பண்ணணு இத பண்ணுன்ட்டு எல்லா வந்து ஸ்மார்டா எல்லாத்தயு அழுச்டோ அதுக்கப்பறோ வந்ட்டு அதுக்கப்புறம் வந்து பூசா இந்த மாதிரி சும்மா ஒரு என்ன பே பேர் தெரியாத வியாதி எல்லா வரதா செய்யு
ஆமா சார் ம்
நம்முள நல்லா அழிச் ச்சோ அதுக்கு நம்மளே வந்து ஆபத்தூ நம்மளே தேடிப்போ பண்ணிக்கிறோ மறுபடி அது வந்து
ஆமாங்க சார்
ஒரு புது வியாதி வந்துடுச்சு
ஆமா ஆமாங்க சார் அதனாலதா மக்கள் வந்து நறைய படிய வந்து இந்த வெயில தாங்க முடியாம நறைய
ஒண்ணு இல்ல ம் ஓ அந்த ஒரு நைன்டி ஃபைவ்லேலா பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோடு அவ்ளோ சூப்பரா இருக்கு தெரியுங்களா தா இருந்தது
ஆமாங்க சார் பொள்ளாச்சி கேள்விபட்டிருக்கேங் சார்
அ இப்ப பாருங்க ஏதாது ஒரு மர அ கேக்குதுங்க இப்போ ஒரு மர கெடையாது
ம்
இவ ரோட்ராயல அந்த ஆனா அடுப்பானல் எடுத்து மூஞ்சில ஓட்டு மாரி இருக்குது மேடம் அவ்ளோ அ அனல் அடிக்குது இங்கேயே இப்டி இருக்கும் போது அப்ப சென்னைலா யோசிக்கவே வேண்டா ஏன்னா சென்னையோட சிங்கார சென்னை வேற அப்ப அங்க நெறைய்ய அப்டிதா இருக்கு அதுனால அவுங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து இந்த கிளைமேட் ரொம்ப புடிச்சிருச்சுன்றீங்க ஹலோ ஹலோ ஹலோ